அ சொல்லுங்க எப்பிடி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் பசங்க தூங்கிட்டாங்களா
ல்ல தூங்கல அவங்க தூங்குறதுக்கு ஆயிடும் ஒரு லெவன் ஓ கிளாக் இப்பதா அவங்க வந் கிளீன் மூடு ஏ
ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க
அப்பிடியா சீக்கிரம் தூங்கிட்டாங்களா உங்க பசங்க சீக்கிர தூங்கிடுவாங்களா
இல்ல இல்ல இன்னைக்கு மட்டும்தா அந்த மாரி அதிசயோ நடந்த்ருக்கு இல்லன்னா பதினொரு மணி வரைக்கு இங் இங்கிருந்து அங்க அங்கிருந்து இங்க தாவிட்டு இருப்பாங்க
நால்லா ஃபஸ்ட் என்னா பண்ணுவா ஆ உங்க பைய
மத்தியானோ தூங்கல அவரு அதனாலதா அவரு இன்னக்கி சீக்கிரமா
கூலுக்கு போயிட்டு வந்து தூங்க வச்சிருங்க ஏன்னா பசங்க எவ்ளோ எவ்ளோ தூங்குறாங்களோ அவங்கவுங்களோ பிரெய்ன் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கு ஏன்னா அவங்க காலைலயே ஏஞ்ச்சிக்கிறாங்கல்ல அ சோ அதனால நா என் பொண்ணு செவன் ஓ கிளாக் வந்து செவன் இல்ல எய்ட் எய்ட் ஓ கிளாக் என்ச்சுப்பா அவளுக்கு எய்ட் ஃபிப்டிதான ஸ்கூலு பக்கத்து சந்துலதா இருக்கு ஸ் கூலு சோ அதுல நான் எய்ட் ஓ கிளாக் ஏ எ ஏன்ச்சுக்க வெச் சு குளிச்சு ட்ரெஸ் குடுத் டிஃபன்லா குடுத்துட்டு அதுக்கப்றோ ஆஃப்டர்நூன் ஸ்கூலு ஆ ஸ்கூ ஆஃப்டர்நூன் சாப்ட்டு முடிச்சுட்டு தூங்க வச்சுருவே அவள. ஏ அப்பிடின்னா அப்போ அப்போ தூங்குனாதா கொஞ்சோ ஃப்ரெஷ்ஷா இருப்பா. மைண்ட் அப்டியே இப்டி இல்லைன்னா இரிட்டேட் மாரி ஆயிடுவா. சோ நீ நீங்களும் பசங்கள தூங்க வச்சிருங்க
கரெக்ட்டுதா நா ரொம்ப நேரமா அததா ட்ரை பண்ணிட்ருக்கே ஆனான்னா என்னன்னா இந்த க்ரூம் ப க்கோ தல வச்சு கூட படுக்க மாட்டேங்கிறா மத்தியானத் துல இங்க வந்தா தூங்க வச்சிருவேன்னு அவ தாத்தா ரூம்ல போயிட்டு அங்க போய் கதவ சாத்திக்கிறா நீ வராத இந்த வெளில போன்னு சொல்லி தள்ளி விட்டி என்னய உள்ள வீசி கதவ
தாத்தா பாட்டி செல்லமா?
தாத்தா செல்லோ பாட்டிய விட தாத்தாதா அதிகமா செல்லோ அவ ஒன்னு கேட்டா அழுதா வாங்கி குடு க்கறாங்க அதனாலதா போன உடனே ஃபோன் குடுக்காதீங்கன்னு சொன்னா ஒரு அஞ்சு நிமிஷோன்னு சொல்ட்டு
அதேதா எங்க வீட்லயு ஃபோன் இதேதும் தாத்தா செல்லொந்தா பாட் டியு செல்லொந்தா பட் இருந்தாலும் தாத்தா வந்து ரொம்ப அதிகொ தா ஆ அங்க போனான் நா இங் குடுக்லென்னா எம் பொண்ணு அங்க டைரக்டா போயிடுவா அங்க டைரக்ட்டா போய் ஃபோன் எடுக்க ஆரம்பிச்சிருவா
அவுங்க கொஞ்ச நேரம்மா கொஞ்ச நேரம்மான் சொல்ட்டு அவுங்களு குடுத்துருவாங்க இப்போ இப்ப நா எ பொண்ண மெரட்டி வச்சுருக்கே ஒ கண்ணுல்லா ரெட் ஆயிடுச்சு பாரு கண்ணு வீங்கிடு நீ பாக்க நல்லாவே இருக்க மாட்ட அதுக்கப்றொ ஊசி போட வேண்டியருக்குன் சொ ல்லி நா சொல்லி சொல்லி சொல்லி அவளுக்கு நம் பயப்புறுத்த வச்சு நா இப்ப நா ஃபோன வந்து அவாய்ட் பண்ணிட்ருக்கே அவகிட்டெந்து அப்பிடி அவளுக் கண்ணு வந்து ரொ ரொம்ப ஒனக்கு பாரு ரெட் ஆயிடுச்சுன் சொன்னா குடுத்துர்றா எங்கிட்ட ஃபோன
எ இவ நல்லது இந்த மாரிதா எங்க மத்யானத்துல மட்டுந்தா அவம்பாக்றா அதுக்கப்றொ அவன பாக்கவே விட்றதில்ல அப்பிடி இப்பிடின் எதாவ்து ஒன்னு வேல பண்ணி வாங்கிர்றது அ இல்லன்னா வந்து ரொம்ப நேர பாத்துட்ருக் கான் பாத்தான்ன ஏ ஃபோன்லந்து அவர் ஃபோனுக் ஒரு ஃபோன் போடுவே போட்டுட்டு ஃபோன் வருது கு டுடா அப்டின் சொல்ட்டு வாங்கிட்டு போயிருவ அவ்ளதா இந்த ஃபோன மறச்சுருவ வரவே மாட்டா மதியானத்துல மட் டு எ ரூம் பக்க தல வச்சு கூட படுக்க மாட்டேங்கிறா வாடா வாடா வாடன்னு ஏ அவுங்க அப்பா இருந்தா கொஞ்ச கூட்டிட் வந்தாங்னா கதவ டக்குன் மூடிர்றது யார் என்ன நெனச்சாலும் பரவால்ல கதவ போய் மூடி ரெண்டு பேரயு தூங்க வச்சுட்டுதா வெளிலயே போறது
ம் ஏ பசங்க அங்க தூங்கல்லா மாட்டாங்க அவுங்க தாத்தா பாட்டிக்கிட்ட விளாடுவாங்க எல்லா பண்ணுவாங்க ஃபோனு வாங்க யூஸ் பண்ணுவாங்க அவுங்க தூங்குடா சொன்னொனெ பசங் ஓடி வந்துருவாங்க இங்க
அங்க தூங்கமாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் தூங்க மாட்டாங்க மாட்டாங்க ஆனா அவுங்க பண்ண விள இங்க வான்னா போன் பாத்துட்டு இருப்பா வரமாட்டா இல்லேனா வெளில கூட்டிட்டு போ அழுவா அடம் பிடிப்பா வெளில கூட்டிட்டு போ ரவுண்ட்ஸ் சுத்திக்கிட்டே இருப்பாரு இவரு இ இது வேற இவுங்க அத்த கட பக்கத்ல இருக்கா அங்க போயிட்டு ஸ்டேஷ்னரி பொம்ம இதெல்லா போய் வாங்கிட்டு வருவாரு கேக்குதா
அப்ப அந்த அதனாலதா
ஆ ஓகே இங்க பவர்க்கட் இல்ல எனக்கு பவர் கட் ஆனாலு அவ்ளோ தெரியாது ஏ சி மட்டுந்தா ஆஃப் ஆகு ஃபேன் ஓடிட்ருக்கு
ஆ இன்வெட்டர் போட்டிருக்கீங்ளா ஆ ஆ ஆ
தூங்க மாட்டேங்கிறாங்கப்பா எ பெரிய எ பெரிய மயனாவது தூங்கிருவ பொண்ணு தூங்க மாட்டேங்கிறா ஆச்சி கொஞ்சோ
நீங்க அதுக்குதா ரீசார்ஜபிள் ஃபேன் லைட் அத்தா பாக்கனு இதுக்கு முன்னாடிலா இப்டிலா போலப்பா இப்போ ரொம்ப கரண்ட் கட் ஆகுது அவ்ளோ கரண்ட் கட் ஆகுது ஏ ஏங்க நா அப் ஆ ஹலோ
ஆ சொல்லிட்ருங்க சொல்லுங்க நீங்க ஃபேன் ஏதாது லைட் எதாது எமர்ஜென்சி லைட் போட்டு விடுங்க பசங்க பயந்திர
ஆ அதுதா அதுதா பாப்போ ரொம்ப ஹெவியா பேயுது ரெயின் ரொம்ப ஹெவியா இருக் உ ரொம்ப ஹெவியா இருக்கு அவ்ளோ இல்ல ரொம்ப ஹெவியா இருக்கு ஆ
அதுதா சொல்றேனே ரெயின் அதிகமா இருக் கா கரண்ட் உங்களுக்கு மேல் கரண்டா
இல்ல இல்ல கீழ் கரண்ட்டு தா ப பி கீழ் கீழ் கீழே கரண்ட்டு தா மேல இல்ல
செரி செரி எங்களுக்கு மேல கரண்ட் மழ பேஞ்சா கரண்ட் ஆஃப் பண்ணி வி ட்ருவா ச் அது ரொம்ப ரொம்ப மழ பேஞ்சா கரண்ட் ஆஃப் பண்ணுவார் ஆ ஓரளவுக்கு செஞ்சலா பண்ண மாட்டா
இப்பவே வந்து கரண்ட் ரொம்ப ஆஃப் பண்றாங்க ரொம்ப அநியாயத்துக்கு ஆஃப் பண்றாங்க கரண்ட்
உ இப்ப கொஞ்ச நாளா அதா கேள்விப்பட்டுட்ருக்கே நெறையா எடத்துல கரண்ட் ஆஃப் ஆகுது எங்களுக்கு ஆஃப் ஆயிட்டு தா இருந்தது இப்ப என்ன எங்களுக்கு தூக்கத்துல நடுரோட்டுல பண்றாங்க எல்லா என்னன் தெரியில அது தூக்கத்துல என்னன் தெரியில ஒரு ஆள் ஒர் சில டைம் வந்து ஏம்
இவனு வந்து ஏசி போட்டு த்து ம்ம் ஏசி போட்டு ம் அதேதா நாங்களு ஏசி போட்டு தூங்கிடுவோமா அது கொஞ்சோ ரூம் வந்து சில்னஸ் இருக்குறதுனால அ தூங்கிறோ தெரிய மாட்டேங்குது ஒத் டென் மினிட்ஸ்ல வந்துச்சுன்னா தெரியாது இதே வந்து ரொம்ப லேட்டா ஆச்சுன்னா தெரிஞ்சிரு
ஆமா கரெட்டு அப்டி இருந்தாரு அதா நீங்க ஏதாவது ரீசார்ஜ்ஜபுல் பேட்ரி அத வந்து ஃபேன் எல்லா வாங்கி வெச்சுப்போ
ம்
என்னப்பா ஏசி இல்லன்னா கூடப் கோ எப்டியாவது தூங்க வெச்சுருலா சார் இல்லன்னா தூங்கவே மாட்டாங்க அவங்குன் இல்ல நம்மளு கு அப்டிதா இருக்கும் மார்னிங் நாமளு சீக்கிரமா எஞ்சு எல்லா வேலையு செஞ்சுட்டு இருக் ஒ நமக்கு தூக்கோ வல்லன்னா இருட்டிட் ங்க இருக்கு
ம் மார்னிங் செவன் ஓ கிளாக்கே ஏஞ்சிட்டு ஏ சொல்றீங்க ஏப் இப்போ ஆஃப்நூனு எனக்கு தூக்கோ வராது எனக்கு டென் தோட்டிக்கு படத்த ஓடுனே இருக்குது தூக்கோ வந்துது எங்க தூக்கம் மாருதுன் தெர்ல அவ்வளோ தூக்கமா வருது ஏன்னா நு மார்னிங் செவன் ஓ கிளாக் ஏஞ்சு ஆமா செவன் ஓ கிளாக் நா ஏஞ்சாதா கரெக்டு ஆம் பொண்ணுக்கு ஸ்நேக்ஸ் அப்டிங்களா எனக்கு என்ன ஏங் ஏன் வீட்டுக்கார் வீட்ல இருந் நைன் ஓ கிளாக்தா போனு சோ அதால எனக்கு வந் ஒன் அவர் இருந்தாலே போது டிப்னெல்லாங் செய்றது
பரவால்ல நல்லா பாஸ்ட்டாதா செய்றீங்க
ஆ எனக்கு எனக்கு அவ்வளோல்லாம் லேட் ஆகாது ம் ம்
ஏ ம்யி எ மாமியாரு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க கொஞ்சோ கொழம்புல்லா வந்து அவங்களே ஆக்கிடுவாங்க நா வந்து வெட்டி அரச்சு குடுத்தா போது அவங்களுக்கு சாப்பாடு நா வடுச்சுட்டுக்குவ
ப்பாங்க காய்கறி அவங்கதா வெட் டி குடுப் பாங் வெட்டி குடுக்கு வெச்சுருவாங்க நா போய் டீ போட்டுட்டு டிஃபன் போட்டுட்டு சால்னா அ சாப்பாடு ஸ் இது எல்லா ப்ரேக் பாஸ்ட் எல்லாம முடிச்சுரு
இங்கங் கொழம்பும் செஞ்சிடுவாங்க அதன கொழம்பு செஞ்சிடுவாங்க அ சாப்பாடு வடி கெட்றது பாத்துப்பே நானு அதே மாரி டிஃப்பனுக்கு நானு க்கு ரெடி பண்ணிருவே டேட்டி அவங்களே கால் ல போட்டு வச்சிருவாங்க நா போய் து சூடு பண்ணி குடிச்சிருவே இல்லன்னா அந்த டைம் தா அவங்க வந்து ஏஸ்ட் டைம் க வடி கட்டிட்டு இருந்தாங்க எனக்கு வ கொடுப்பா டென்னந்து கொடுப்பாங்க என்ன புடிச்சுக்குனி ஒண்ணு குடிச்சுட்டு வேற வேல பாக்குறது அ அதுக்கப்ற எல்லா வேலயு கரெக்டா இருக்கு ஒரு ஒரு வேலயா ஒரு ஒரு வேலயா முடிச்சுக்கிறதுக்கு
ம் ம் ஓகே ஓகே
ரெடி ஆய்ருவா எட்ர மணிக்குதா எழுப்பு அவன எயிட் தேர்டி எட்ர எட் ட்டு நாப்பத்தஞ்சுக்கு எழுப்பி விடுவே எழுஞ்ச என்ஞ்ச ஒடனே கூட்டு போய் ப்ரஷ் பண்ணிட்டு அவன குளிப்பாட்டிவுட்டு ரெடி பண்ணிட்டு ப்டிய காலல சாப்பாடு குடுத்த ஒடனே என்ன பண்ணனு ஸ்கூல் கரெக்டா நைன் தேர்ட்டிக்கு ஸ்கூல் அவனுக்கு நைன் டென் நைன் டிர்றரைக்கு இங்க எல்லா வேல்
இங்க எயீட் ஃபிட்டிக் ஸ்கூல் எ ஏ பொண்ணுக்கு சோ நா வந்து ம் எயிட் ஓ க்ளாக் எ பொண்ண எந் ஏந்திரிக்க வச்சுட்டு அவ வேல செஞ்சு எயிட் தேட்டிக்னா அவ கரெக்ட்டா பண்ணா சாப்ட்டு ஆயிடுவா ரெடி ஆயிடுவா
மத்தியான என்ன தெர்ல ஏதாவது குடுத்
இல்ல இல்ல டென் தேட்டி வரைக்கு தா அவளுக்கு ஆமா ஒன் வீக் ஸ்கூல்ல சொல்லிருக்காங்க
ம்
எயிட் ஃபிப்டில இருந்து டென் தேட்டி வரைக்கு அப்புடினு ஃப்ரைடே வர க்கு டென் தேர்டி நெக்ஸ்ட் ஸ்வீக்கே என்ன கான்செப்ட்னே தெரில நெக்ஸ்ட் வீக் எல்லாமே குரூப்ல தா போட்ராங்க சொல்றாங்க எதுவுமே போடல மிஸ் கே ஜி எல்லா குரூப்ல போட்றாங்க ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் வந்து ஹாஃப் டேவா இருக்குன்த நெனக்கிறே இப்ப வெறும்
போட்றாங்க அதுமே போனா அங்க போனா வந்து எதுமே சொல்ல மாட்டெங்கிறாங்க மேடம் நாங்க குரூப்ல போயிட்டுக்கிறோ பாத்துக்கோங்க அப்டின் சொல்ட்டாங்க குரூப்ல போய் பாத்தா இன்னக்கி சொல்லிர்க்காங்க நாளக்கி பன்னெண் மணி வரைக்கு இருக்கு அப்டின் சொல்லி அ
ம் அப்டிங்களா அவ்ளதா அது கொஞ்ச கொஞ்ச போக போக டைமிங் சேஞ்ச் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வீக்லா ஐ ஐ திங்க் எனக்கு தெருஞ்சு நெக்ஸ்ட் வீக் எ பொண்ணுக்கு ஹாஃப் டே இருக்குன் நெனக்கிறே
ஹாஃப் டே இருந்தா நீங்க கொஞ்சொ ஃப்ரீ ஆயிருவீங்க
அதுதா அவளுக்கு ஹாஃப் ஹாஃப் டே இருக்கு அதுக்கப்புறொ ஃபுல்டேவா ஆயிடும் போல ஐ திங்க் சோ
ம் செரி நம்ம டைம் முடிஞ்சிருச்சு போலருக்கு டென்மினிட்ஸு